ஹலோ சொல்லுங்க சிஸ்டர் ஹலோ
ஹலோ ஆ ஹலோ கேக்குதுங்களா அப்பற இன்னைக்கு ஒர்க்லா எப்டி இருந்தது இன்னைக்கு என்ன ஏதாவது ஸ்பெஷல்லா ஆஃபீஸ்ல
இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னா வச்சு செஞ்சுட்டாங்க சிஸ்டர்
சூப்பர் வாழ்த்துக்கள்
ஏன்னா கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸே நா ஒரு டூ டேஸ் லீவ் எடுத்தே மண்டே டியூஸ்டே நீ மட்டுந்தா லீவுஎடுப்பியா நாங்ளு எடுப்போன்ற மாரி இது மொத்த நாலு ஃபீமேல் ஸ்டாஃப்னாங்க மண்டே மண்டே டியூஸ்டே நா லீவ் எடுத்தே நா டியூஸ்டே வெனஸ்டே ஒருத்தி லீவ் எடுத்திருக் காப்போல வெனஸ்டே தர்ஸ்டே ஒருத்தி தர்ஸ்டே நீ ஃப்ரைடே ஒருத்தி அப்டியே ரெண்ரெண்டேவா கணக்கு பண்ணி கணக்கு பண்ணி எடுத்துட்டாளுங்க நா இப்ப நா ஐ சி சி பிரங் அ பே அ இது பேங்க் பாக்கறதுனால இப்ப அவுங்க வராதப்ப அவுங்க பேங்க் யு நா சேத்து பாக்குற மாரி ஆயிடுச்சு இன்னைக்கி எப்டி ஆயிடுச்சு நா எப்பயு நானு வேல ப்ரஷரா இல்ல ப்ரஷரா இல்லனு சொல்லிருக்கே ஆனா நா எல்லா பேங்க்கயு பாத் து அப்பா ஒரு டீ கடைக்கு போய் ஒரு டீ குஷ்ட்டு வந்தா தா செட் ஆகுன்ற அளவுக்கு வெளிய வந்ட்டே ஆஃபீஸ விட்
ஒரு ரெண்டு நாள் முன்னாடி தானமா சொன்ன நா ப்ரெஷர் இல்லாத வேலனு
அம்பது அம்ப நம் நம் நம்மோடு பேங்க் பாக்கறப்ப வந்து நம்ளுக்குஎது தெரிய நம்ம கஷ்டோடி நம்ம சொல்றது கேப்பாங்க இ ப்ப அவுங்க பி பிரான்ச்ன்றப்ப நம்ம வந்து புதுசு அவுங்களுக்கு இந்த மாரி பண்ணுங்கன்றப்ப அவுங்க அவுங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க நம்ளுக்கு பண்ண மாட்டாங்க கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க எனக்கு ஒரு கட்டத்துக்கு மேல எப்பா ஃபர்ஸ்ட்டு என்ன முச்சறேன்ட்டு என்னோட கஸ்டமர்கிட்ட கொஞ்சோ சீக்கிரோ முடிச்சுடுங்கன்னு எப்டியோ கொஞ்சோ கெஞ்சி கூத்தாடி அவுங்கள முடிக்க வச்ட்டு அதுக்கப்றோ அதர் பேங்க் போய்ட்டு
ஓகே
ஒரு பேங்க் ரெண்டு பேங்க்னா பரவால்ல ஹெச் டி எஃப் சி ரெண்டு எம் எஸ் ஃபி இருக்கு கன்ட்ரா பேங்க்கு ரெண்டு எம் எஸ் ஃபி ஆர் பி எல் லு சி யூ பி எஸ் சி பி இத்தன பேங்க்கு பாக்குறப்ப நல்ல வேல என்னோட ல க்கு நாலு மணிக்குள்ள முடிஞ்சிடுச்சு
ஓகே புரிது இப்ப ரெண்டு நாள் லீவ் தான ஓ அப்டியா ஓ செரி செரி ஓகே ஆ ஆ ஆ ஆ ஓகே ஓகே ஆ ஆ
ஆனா அது ஒன் டே சேல்ரி தனியா கெரிடிட் ஆகு நம்ளுக்கு சேலரிக்கூட சேக்காம
ஓ ஓகே ஓகே ஓகே புரிது ஆனா இப்போ ஆக்சுவலா வந்து இப்போ ரீசெண்ட்டா வந்தது பாத்தீங்களா அந்த அ எ அந்த வார்ல்லா நடந்ததுனால இந்த ஆயில் ப்ரைஸ்லா அதிகமாயிடுச்சுல்ல சோ எங்களுக்கு வந்து மோஸ்ட்லி நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னன்னா ஆ சோ சென்ட்ரல் கவுர்மெண்ட்லந்துலா இஷ்யூ பண்ணாங்க இல்லயா இந்த மாரி ஒர்க் ஃப்ரம் ஹோம்லா பண்ண ட்ரை பண்ணுங்க அப்டின்ட்டு சோ நாங்க நெனச் சோ செரி எங்களுக்கு அந்த மாரி ஏதாவது போடுவாங்க வீட்லருந்தே ஒர்க் பண்ணுங்க அப் டினுட்டு பட் இப்பதிக்கி இல்ல இல்ல ரெண்டு நாள்
எனக்கு வாய்ப்பே இல்ல சிஸ்டர் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்றதுக்கு ஏன்னா ஃபுல்லா அவ்ளோ காஷ் இருக்கனால சி சி டி கேமரா அவ்ளோருக்கு ஆபீஃஸ்ல அந்த ஒரு இதுக்காக
ஓகே ம் ம் ம் ஓகே ம் ம் ம் ஓகே ஆ
இப்ப தா இல்லன்னு சொல்ல போறோ அதுக்கு அந்த வண்டிய வீட்டுகமுச்சு நம்ம அந்த வண்டில போற மாரி இருக்கு ஆஃபிஸ் ல என்னதா வந்து ஆபிஃஸ் புயல் வந்து பில்டிங் இடிஞ்சு விழுந்தாலு வேற ஒரு சைட்ல போய் ஒர்க் பண்ண சொல்லுவாங்க அந்த மாரி பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க எங்க ஆ ஃபிஸ் ல
ம் ஓகே ஓகே ஓகே ம் ம் ம் அந்த மாரி நைஸ் நைஸ்
சாப்டிங்களா
சாயணு இல்லாப்பா இதுக்கப்புற தா சாப்பணு உங்க வீட்டுல இன்னைக்கு என்ன சமையல்
எங்க வீட்டு்ல குழி பன்னியாரோ செய்வாங்க பாத்தீங்களா
அடடா சேம் பிஞ்சு இன்னிக்கு
அது நீ சொல்லறத கேளுங்க அத வந்து குளிப்பணியார இதுல ஊத்தம தோச மாரி ஊத்தி குடுத்தாங்க காலைல தா குளிப்பணியார சாப்டனா
அதென்ன அப்ப அது தோசையா குழி பணியாரமா
அ தோசைன்றது வெறு மாவு இருக்கு இல்லையா குழிப்பன அந்த கள்ளப்பருப்பு இந்த மாறி சம்திங் ஆட் பண்ணிருப்பாங்கல்ல
ஓகே
அ அது வந்து தோச டைப்ல ஊத்தி சாப்டே இன்ன ஒன்னு குழில ஊத்தாம வெறும் தோசைமா ச்சு குடுத்தாங்க ம் அது சாப்ட்டுட்டு
குழி பணியாரோ நா அதா சொல்லிட்ருந்தே எங்கம்மா கிட்ட நா வந்ததுலருந்து இப் இட்லி தோச பூரி இது மூணு தான் வந்து லூப்ல போயிட்ருக்கு எங்க வீட்டுல வந்து இத மூணே மாத்தி மாத்தி நா அப்பறோ போயிட் நின்னு சண்ட போட்டுட்ருந்த உடனே எங்கம்மா சிரக்கு ஒடனே நா உனக்கு குழி பணியார ஊத்து தரேன்னு ஊத்திதந்தாங்க மதிய வந்து சிக்கன் எடுத்து சமைச்சிருந்தருக்காங்க போல சோ அதனால நல்லா சாப்ட்டுட்டு வெளியில போயிட்டு
ம்
பர்ச்சேஸ்லாம பண்ணிட்டு அப்படியே வந்தாச்சு அதுக்கப்பறோ வீக்கெண்ட் என்ன பிளானு
வீக்எண்ட் ஒன்னு இல்ல சிஸ்டர் நல்லா ரெஸ்ட்டு எடுக்கணு போலருக்கு மண்டே டியூஸ்டே லீவ் போட்டு ஊருக்கு போயிட்டு வந்தே நாலு மணிக்கு எழுந்துக்கிற டியூட்டில்லாம எப்பய ஊர்லப்ப நல்லா தூங்கி ப பத்து மணி போல எழுந்துக்குனே அதனால ஏதோ சம்திங் ரெஸ்ட்டு வேணும்ன்ற மாரியே இருக் எங்க ஆஃபீஸ்ல விடுவாங்களா தெரியல சாட்டர்டே தா அந்த மாரி சொல்லி பாக்கணு அல்டெர்னரிவ் தா நாங்க ரெண்டு ரெண்டு பேரு வந்து அடுத்த பீமேல் ஸ்டாப் ஆல்டர்நேடிவ்வா போனு அந்த ரெண்டு வந்து வரவே மாட்டறாங்கன்ற கேசு நா என்னன்னா வீட்ட இருக்கது சண்டே ட போன கொஞ்ச அமௌண்ட் வரு எதுக்குனா வந்து யூஸ் ஆகுமே எடுக்கு அந்த மாரி யோசிப்பே
ஆனா நீயு மே கொஞ்ச எப்டி சொல்றதுன்னா போ மணி என்றது ஓகே ஆக்சுவலா கரெக்ட்டு தா பட் இருந்தாலும் ம் உனக்கு அடியே ரெஸ்ட்டு எடுக்கனுன்னு தோணுனா விட்டுட அது எதையு யோசிக்காத
ம் அவ்ளோதா எல்லா சண்டேயு போ மாட்டே மாந்த்துல ஒரு ஃபைவ் சண்டேஸ் வருதுனா எனக்கா தோணுத் ச்சுனா த்ரீ சண்டே போகனுன் நெனைச்சா மட்டுந்தா போவே இப்ப இந்த ஊருக்குலா போய்ட்டு வந்ட்டு அது இதுன்னு டயர்டா இருக்கதால ரெண்டு சண்டே ஆல்ரெடி போய்டே ம் மே ஃபஸ்ட்டு என்னமோ சம்டைம்ஸ் போனே
கே
அவ்ளோதா இந்த வீக் என்னன் பாக்கணு அப்டி இல்லனா நெக்ஸ்ட் வீக் அந்த மந்த் என்டு இல்லையா மந்த் து நல்ல நெறைய அ ஸ்டார்டிங் வந்து க எ டி எம் ல அ சேலரிலா எடுப்பாங்கள சோ அதனால எ டி எம்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணி ஃபுல்லா இருக்கணு எப்பயுமேன்றதுக்காக வீ க்கெண்டு வேல அதிகமா இருக்கு ரொம்ப மந்த்து ஸ்டார்ட்டிங் ஒன் டூ டென் அதிகமா இருக்கு சோ அந்த டைம்ல தா சண்டே டியூட்டி கம்ப்பல்சரி வர சொல்லுவாங்க இந்த சண்டே லீவ் எடுத் தா கூட ஓ நெக்ஸ்ட் சண்டே வரேன் சார் ஒர்க்கு ஹெவியா இருக்குல அப்டின்னு சொல்லி கூட எடுத்துக்லா
கே ம் ம் ம்
ஐயோ சீக்கிர நாளைக்கு போனாதா என்னன் தெரியு
ஆனா நல்லா பாத்தீங்கனா என்னவோ இவ்ங்க ஃபிக்ஸ் பண்ற டைமிங் தா நைன் டூ சிக்ஸ் ஸு எயிட் டூ டென் அந்த மார்லா மத்தபடி வச்சு செய்றாங்க அது எத்தன மணி நேர ஓடுதுனே தெரியமாட்டேன்ந்து
ஆனா இந்த டைமிங் வரைக் கு என்ன வேல இருக்கோ அத செஞ்சுன்னே இருக்கோ டைமிங் ஆயிருச்சுனா கெளம்பிட்லா அது ஒன்னு இருக்கு ஒரு சில வேல இல்லனாலு முடிச்சு குடுத் விட்ரு போங்க அப்டின்றாங்க சொல்ல இவ்ங்க அப்டி கெடையாது ஆனா ரொம்ப லாங்ல இருந்து வரேன்னு தெரியு ஆஃபீஸ்ல எல்லாருக்கு மே அது மாரி லாங்ல இருந்து வந்தாலு மே மார்னிங் கரெக்ட்டா டைமுக்கு சவன் ஓ க்ளாக் டைம்னா இன்னக்கி நீ சிக்ஸ் ஃபிஃப்டிக்கே போயிட்டு அந்த மாரி போயிடுவே பஸ்ஸு டைமிங் கரெக்ட்டா அங்கங்க எனக்கு பஸ் இருக்கிறதுனால பக்கத்துல இருந்து நியர்பைல இருந்து வர்றவ்ங்களே லேட் ட்டா வருவாங்க அதனால இந்த பொண்ணு டைமிங்க்கு வருது அம்ச்சு விட்றலாம் எனக்குமெங் ஏனா எங்க மேனேஜர்க்குமே தெரியு நா டைம்க்கு வருவேன்றது சோ அதனால இவ்ங்க எ அம்ச்சுட்லனா அப்றோ அவ்ங்க கேள்வி கேப்பாங்க ஏ இந்த பொண்ணு டெய்லி சீக்கிர தான் வருது ஏ அம்
ஓகே எங்களுக்கு பாருங்க நா லாஸ் ட்ரு சாட்டடே சண்டே கனெக்ட் பண்ணா அப்டி பாத்தோனா அப்ப நா லாஸ்ட்டு மண்டேல இருந்து இப்ப இப்ப வரைக்கு ஒர்க் பண்றே வி்ச் இஸ் லைக் கண்டனியூஸா ஒரு ஃபிஃப்ட்டீன் டேஸு லீவ் எடுக்காம லீவ் இல்லாம ஒர்க் பண்ற அப்ப உங்களுக்கு என்ன ஆகு இந்த இந்த வா இந்த வார ஃபுல்லா எனக்கு அந்த டயர்ட்னஸ் இருக்கு ஏனா சாட்டேவு கனெக்ட் பண்ணே சண்டேவு கனெக்ட் பண்ணே அப்டியே நா கண்டினியூ பண்ணதுனால எனக்கு எப்ப அந்த ஒன் டே லீவ் வரு அப்டின்னு இருக் கு எனக்கு வந்து இப்ப நா இப்ப எனி ஹொவ் இந்த வீக்கு எங்களுக்கு எப்டினா ஃபைவ் ஃபைவ் வீக்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து எப்பயாவது ஒரு சாட்டடே சண்டே வந்து நாங்க கனெக்ட் பண்ற மாரி இருக்கு சோ அந்த மாதிரி அ பட்டு மோவ் என்ன சொல்றது ஒரு எனி ஹொவ் அ ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்றதுனால அப்டியே மேனேஜ் பண்ணியாச்சு ஆஃபிஸ் போனுனாதா கொஞ்ச கஷ்டமா இருக்கு பட் எ ஓகே தா மத்தபடி இப்டிங்க ஆக்சுவலா உங்களோட
யம்
மத்த பிளான்ஸ்லா எப்டி லைக் நீங்க ட்ராவல் பண்றதுலா உங்களுக்கு புடிக்குமா வேற எங்கேயாவ்து வெளிநாடு அந்த மாரி போயிருக்கீங்ளா
ம் இல்ல சிஸ்டர் அந்த மாரி எதுவு போல எங்க ஃபேமிலி சைட்லருந்து அந்த மாரி யார் எதுக்கு போல பட் ஆனா போணுனு ஆச இருக்கு பட் ஆனா இந்த மாரி போல்ல ட்ரா ஃபேமிலி கூட கார்ல இது மாரி ட்ராவல் பண்றது ஒன்னா
ஓகே ஓகே
அந்த மாரிதா நானு ஏ ஃப்ரெண்டு அதா பண்ணுவோ எங்கனா ஒரு லாங்கான ஒரு லொக்கேஷன் போட்டுப்போ
ம் ம் ம்
அங்க ஸ்கூட்டில போற மாரி போவோ என்னாச்சுன்னா போன டைம் போறப்ப இப்ப இந்த செக் போஸ்ட்லா இருக்கு பாத்தீங்களா டோல்கேட்டு அது அதுல இருந்து அமௌன்ட் கட்டணும் போல நாங்க டூ வீலர்ல சைடு ல போயிடுவாங்கன்னு நெனச்சு சைட்ல போயிட்டோ அப்பற பாத் பாத்தா மெசேஜ் வருது இவ்ளோ ஃபே பண்ணணு ட்டு
ஓகே
அ எங்களுக்கு அது எதுமே தெரியாம நாங்க எங்க இஷ்டத்துக்கு எல்லா டோல்கேட் அது தாண்டி போய் சேந்தோ ஆனா அது எந்த லொகேஷன்னு கூட தெரியல எனக்கு போயி ஒரு அது என்னமோ பார்க் மாரி இருந்துச்சு அந்த பார்க்க பாத்துட்டு வந்துட்டோ நடிச்ச அவ்ளோ லாங்ல போயிட்டு வந்தோ ஏன்னா அந்த பைக் ரைடு போகணும்ன்றதுக்காக அந்த மாரி சுத்துற கேஸ் நாங்க
ட்டா ஆனா மோஸ்ட் ஆஃப் த டோல்ல வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு பைக்ஸ் கெடையாதே அது அப் அப்பற எப்டி எதுக்காக அது டிட்
இது வந்து நார்மல் டோல்கேட்னா இப்ப எப்டி சொல்லலா போர் டோல்கேட் இந்த மாரினா பிரச்சன இல்ல அது வேற மாரி இது அது எப்டி இருந்துச்சு ஆச்வலா அந்த டோல்கேட் வந்து டிஃப்ரெண்டா இருந்துச்சு அந்த டோல்கேட் டிஃப்ரெண்டா இருந்துச்சு சிஸ் எப்டின்னா இப்ப இதெல்லா வந்து சைட்ல வந்து டூ‌ வீலருக்கெலா எட இருக்கு அது வந்து டூ வீலருக்குமே சேத்து அந்த நடுல ஒரு கேட் மாரி ஒண்ணு போடுவாங்க பாத்தீங்கன்னா அது எல்லாத்துக்குமே போட்ருந்தாங்க நாங்க என்ன பண்ணனோ அது முன்னாடி போன டூ வீலர் போச்சு நாங்களு அப்டியே போயிட்டோ
இது எந்த ஏரியா எந்த ஏரியா பக்க இது வந்து எந்த ஏரியா ப டோல் இது வந்து
இது வந்து ஏ ஃப்ரெண்டோட ஊர் சித்தூர் அங்க
ஆ ஆந்தரால்லையா ஆந்த்ரா
ஆமா நாங்க அங்கதா ஏ ஃரெண்ஸோட மேரேஜ்காக அங்க போயிருந்தோ அந்த டைம்ல தா சரி அப்படின்றதுக்காக அங்க போனோ இந்த மாரி ஒரு சம்பவ ஆ போன எதனா ஒண்ணு இந்த மாரி ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு வந்துருவோ டிஃப்ரெண்டா ஏதாவது பண்ணிட்டு வந்த போது ஏ கூட அதுக்கு சேக்க அந்த மாதிரி
ஓ அது என்னவோ கரெக்ட்டு மா மா என்ன டிரைவிங் தெரியுமா உங்களுக்கு
இல்ல சிஸ்டர் டூ வீலர்ஸ் ஓட்டுவே பைக் எல்லாமே ஓ ட்டுவே கார்ல அந்த மாரி இன்னு கத்துக்கல
அ ஓகே சீக்கர கார் வாங்கிடுங்க
ஓகே சிஸ்டர்
சூப்பர்
ஓகே சிஸ்டர் ம் பாய்
வேற என்ன அ ம் செரி ஓ